ஹலோ வணக்கம் ஜீஸ்டர்
ஆ வணக்கம் வணக்கம்
வணக்கம் சிஸ்டர் எப்டிருக்கிங்க நல்லாருக்கிங்ளா
ஆ நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கிங்க
ம் நல்லாருக்கே சிஸ்டர் அப்றோ எப்டி காலேஜ் லைஃப்லா எப்டி போச்சு
ஆ நல்லாத தா போய்ட்ச்சு ஃபஸ்ட்டு எ வாய்ஸ் வந்து உங்குளுக்கு ஆடிபளாருக்கா
க்ளியரா பேசுங்க சாரி என்னாச்சு என்னாவு நெட்வொர்க் இஷ்யூ மாரி இருக்கா உங்குளுக்கு
ஆ இல்ல இல்ல எனக்கு தோணுச்சு க்ளியரா இருக்கான் தெர்ல அதனால கேட்டே
இல்ல இல்ல உங்க வாய்ஸு ரொம்ப க்ளியராவே இருக்கு
ஆ ஓக்கே ஓக்கே
அப்றோ உங்க ஸ்கூல் டேஸ்லா எப்டி போச்சு சிஸ்டர்
ஆ ஏ ஸ்கூல் டேஸ் ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ் அதெல்லா
சூப்பர் சூப்பர் எப்டி எந்த மாதிரி ம் சொல்லுங்க எந்த மாதிரி உங்களுக்கு மெமரீஸ்லா இருக்கு
நா படிச்சது வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலு ஆ அத னால ஆ சூப்பரா இருக்கு
கே ஓகே சிஸ்டர் சேரி எப்டி உங்களுக்கு மெமரீஸ்லா எப்டி ஸ்கூல்ல எந்த மாதிரியெல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருந்திருக்காங்க எந்த மாதிரியெல்லா யாஸ்லா போச்சு ஆ அதாவ்து ஸ்போர்ட்ஸ்ல அது மாரி கலந்துக்கிட்டது இதெல்லா ஞாபக இருக்கா
ஆ ஞாபக இருக்கு அதாவ்து எ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்போ சப்போட்டிவ்ங் சார் ஆ எங்க சைட் தா ஏ ஊர் தா எல்லாருமே ஒன்னா போவோ ஒன்னா வருவோ ஆ ரொம்ப க்ளோஸு அதுக்கப்றோ ஸ்போர்ட்ஸ் எல்லா நெறய பார்ட்டிஸ்பேட் பண்ணுவோ நாங்க டிஸ்ட்ரிக் லெவெல்லலா நாங்க பார்டிஸ்பேட் பண்ணிர்கோ அத்தலெட்ஸ்லா பார்டிஸ்பேட் பண்ணிருக்கோ
சூப்பர் சூப்பர் சூப்பர் ஸோ எந்தஸ் எந்த மாரி ஸ்போர்ட்ஸ்லல்லா நீங்க இன்ட்ரெஸ்டடு எந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லலா வின் பண்ணிர்க்கிங்க
நா அத்தலட் போயிருக்கே லாங் ஜம்ப் போயிருக்கே
வாவ் சூப்பர் அப்ப நா ஒரு பிளேயர் கிட்ட பேசிட்ருக்கேன் நெனைக்கிறே
அ ஆமா இப்போ இப்ப எதுவு பிராக்டிஸ்ல எதுவு பண்றதில்ல ஸ்கூல் டைம் லலா நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தே நீங்க எதெல்லா பார்டிசிபேட் பண்ணிரு ருக்கீங்ளா அந்த மார்
ஆ நாங்க ஸ் ஸ்போர்ட்ஸ்லலா இல்ல சிஸ்டர் சும்மா பசங்க கூட வந்துட்டு நா வந்து ரன்னிங்ல விளையாண்ட்ருக்கே பட் அதுல வந்து அவ்ளவா பர்ஃபாமன்ஸ்லா பண்ணதில்ல ம் ஃபாஸ்ட்டா ஓடுவே அதுக்கப்பற வந்து பாத்தீங்கனா எனக்கு கிரிக்கெட் கபடி சோ இதா சிஸ்டர் அதுலலா ப்ளை பெரிய பிளேயர்லா இல்ல ஒரு என்டர்டெய்மென் மட்டு ஆ ஸ்போர்ட்ஸ்ல அவ்ளவா வெளில கலந்துக்கிட்டதில்ல சிஸ்டர் பட் ஆனா லோக்கல் பெர்ஃபாமன்ஸ்லயு விளாண்ட்ருக்கே
ம் ஓகே ஓகே
சோ கபடி அது ஆ சொல்லுங்க
அப்பறோ வேற ஸ்கூல் மெமரீஸ் உங்களோட ஸ்கூல் மெமரிஸ் சொல்லுங்க
எனக்கு ஸ்கூல் மெமரீஸ்ல அதா சிஸ்டர் அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கனா எனக்கு எங்க ஆ எனக்கு வந்துட்டு பாத்தீங்கனா ஒரு இது இங்கிலி நா வந்து இங்கிலீஷு அப்பற வந்து தமிழ் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கனா இந்த ரெண்டு சப்ஜெக்டுமே நா வந்துட்டு அதிகமா டைம் எடுத்து படிக்க மாட்டே சோ இது ரெண்டுமே படிக்க மாட்டே மத்ததெல்லாமே கொஞ்ச டைம் எடுத்து படிச்சுப்பே பட் ஆனா இந்த ரெண்டு சப்ஜெக்டுமே நா கம்மியா தா டைம் எடுத்து படிப்பே சும்மா ஒரு ஒரு தடவ டீச்சர்ஸ் நடத்துறாங்கனா அத வந்து ஒரு வாட்டி பாத்துட்டு அதுக்கப் ப்ற வீட்ல வந்து ஒரு டைம் பாப்பே அவ்ளோதா பட் ஆனா இந்த ரெண்டு இதுலயுமே வந்து மார்க்ஸுன்றது எனக்கு வந்துரு சிஸ்டர் அது எல்லாருமே சொல்லுவாங்க அது எப்புட்றா ஒனக்கு மட்டு இது இந்த ரெண்டு சப்ஜெக்டுமே ஓப்பன் பண்ண மாட் ட்ற ஆனா எப்டி ஒனக்கு மார்க் வருது அப்டின்ற மாரி ஃப்ரெண்ட்ஸே கேப்பாங்க சோ அது வந்து அ அது வந்து எப்டினா அது தெர்ல அது எதோ நம்ம ஃப்ரெண்டு மாதிரி அந்த ரெண்டு சப்ஜெக்ட்ன்ற மாதிரி இருக்கு அதே மாரி சயின்ஸு அது ரெண்டு எனக்கு பிடிக்கு சிஸ்டர் உங்களுக்கு அது மாதிரி பேவரட் சப்ஜெக்ட்ஸ்
ஆ எனக்கு வந்து மேக்ஸ் பிடிக்கு ரொம்ப டென்த் வரைக்கு சோசியல் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கு அத ஹிஸ்ட்ரிஸ்ல்லா படிக்கும் போது சூப்பரா இருக்கு அந்த ஹிட்லர் பத்தி முசோலினி பத் தி அதெல்லா எங்க மேம் செம்மையா நடத்துவாங்க அதெல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கு ஒக்காந்து ஆன்சர் சொல்லின்னு இருப்பே அது அந்த மேமு எனக் ரொம்ப புடிக்கு அதுனால அந்த சப்ஜெக்டு எனக்கு ரொம்ப பிடிக்க ஆம்பிச்சிருச்சி
ஓகே ஓகே சிஸ்டர் எனக்கு சோசியல் சயின்ஸ் எனக்கு பிடிக்குந்தா சிஸ்டர் பட் ஆனா வந்துட்டு சோசியல் சயின்ஸ்ல எனக்கு வந்து க்கு அதுல நீங்க சொன்ன மாரி அந்த கிங்டம்ஸ்ல்லா எனக்கு பிடிக்கு சிவிக்ஸ்ல எங்களுக்கு வந்து எப்டின்னா நா ஒரு அ ஆக்சுவலி எங்களுக்கு வந்து டிவைட் பண்ணிடுவாங்க சிஸ்டர் சப்ஜெக்ட்டே சோசியல் சயின்ஸே வந்து டிவைட் பண்ணிடுவாங்க எப்டின்னா ஆ ஹிஸ்ட்ரி தனியா சிவிக்ஸ் தனியா ஜாக்ரஃபி தனியான்ட்டு பிரிச்சு அது வந்து பாட் பாட்டா நடத் த்துவாங்க எங்களுக்கு சோ உங்களுக்கு அப்டித்தான நடத்துனாங்க
இல்ல எங்களுக்கு ஒரே ஸ்டாப்தா எல்லாமே நடத்துனாங்க ஆனா அவுங்க ஹிஸ்ட்ரி நெறைய கான்சன்ட்ரேட் பண்ணி அததா நெறையா நடத்துவாங்க
ஓகே ஓகே ஓகே எங்களுக்கு வந்து இப்டிதா நடத்துவாங்க ஒரே டீச்சர் தா பட் ஆனா வந்துட்டு அத ஆ பாட் பாட்டா பிரிச்சி அத வந்து டேஸ்ட்டா இருந்தாலும் சரி ஏன்னா இப்ப கொழந்தைங்களுக்கு ஈஸியா புரியுன்றதுனால அப்டியே எங்களுக்கு நடத்துனாங்க அது நல்லாருக்கு பட் ஆனா அப்ப நானு அந்த ஹிஸ்ட்ரி படிக்கிறப்பெல்லா நா நெனைக்கிறது வந்துட்டு ஒரு நம்ம வந்து பெரிய ஒரு ஆ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலா வந்து நம்ம ரிசர்ச் பண்ணணு அப்டில்லா ஒரு தாட் வரு அந்த மாதிரில்லா ஸ்டடிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியு பட் ஆனா லைஃப் என்னவோ அங்க கொண்டு போல
ம் நோ ப்ராப்ளம்
சோ நீங்க அந்த மாரி நெனைச்சிகினுண்டா நம்ம வந்துட்டு ஒரு ஆ இது மாதிரி ஹிஸ்ட்ரி சம்மந்தமா ஏதாவது ஒரு அ ஒர்க் போனு அப்டின்ட்டு
ஆ ஆ போணுன் நெனைச்சிருந்தே ஏன்னா இந்த ஆ அந்த சோசியல் சயின்ஸ் படிக்கும் போதுல்லா வந்து இந்த ஆர்க்டிடெக்ட் அதெல்லா பத்தி நடத் துவாங்கல்ல அதெல்லா வந்து அப்ப புடிக்கு ஒரு வேளை நம்ம இது போயிட்லாமா அப்டினு வந்துட்டு யோசிச்சிட் இருப்பே அப்பல்லா
ஆ ஆ
அதுக்கப்றோ அதுக்கப்றோ செட் ஆவல அப்றோ வேற குரூப் லெவல்த்துல வேற குரூப் எடுத்துட்டு அப்றோ வேற சேந்தாச்சு
கரெக்ட் கரெக்ட் ஸோ நம்ம வந்து லைஃப்ல வந்துட்டு அந்த டென்த்துக்கு அப் பறோந்தா நம்ம வந்துட்டு எத சூஸ் பண்ணன்றதே கன்ப்யூஷனே நமக்கு பிடிச்சது கெடைக்காது பட் ஆனா வீட் ல யாரோ ஒருத்தங்க சொல்றத நம்பி கெரியர் சூஸ் பண்றோ
ம் ஆமா அதுதா உண்மையே
கரெக்டா சொன்னீங்க ஏன்னா இப்போ ஆ ஐ டி ஃபீல்டு வந்து அவ்ளோ சீக்கிரமா இது ஆகுன்லா நா சொல்ல மாட்டே டவுன் ஆகுன் சொல்ல மாட்டே பட் ஆனா அதோட பொறுப் பத்து பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அதுல ஒரு ஆறு பேரு அ வேலை இல்லாம இருக்கா சான்சஸ் இருக்கு ஒரு மூணு பேர் வேலை இல்லாம சான்சஸ் இருக்கு அவ்ளோதான் சிஸ்டம் மத்தபடி ஐடி அவ்ளவா க்ளோஸ் ஆயிடன்றதுெல்லாம் பாசிபிள் இப்பதைக்கு இல்ல
ஆமா இப்பத்திக்கு இல்ல ஆக்சுவலா வந்து எப்பிடி ஏ ஐ வந்தாலுமே அத மானிட்டர் பண்றதுக்கு ஒரு ஹியூமன் ரைஸ் வேணும் கண்டிப்பா ஆ ஹா அதனால மிஷின்ஸ் எல்லாம் வந்து ஹியூமன ஓவர்டேக் பண்ணும் அப்பிடின்னு சொல்றது ஃபேக் தா
பட் ஆனா நீங்க ஒரு கர்ஸர்லயே பார்த்திருப்பீங்க மே ஒரு ஹியூமன் பண்ற ஒரு கோட் வர்ட் கே ரெண்டு நாள் பண்ற ஒர்க்க சோ அந்த க அந்த கோட வந்து ஃஆப் டெய்லி ஜென்ரேட் பண்ணி குடுத்துறதல்ல கரெக்டா ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நனைக்கிறே
அது ஜென்ரேட் பண்ணல இருந்தாலும் நம்ம அத ரீசெக் பண்ணிதான் நம்ப வந்து அத அப்லோட் பண்றோம் அதுலயே நறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் செக் பண்ணிதான் அதுக்கப்புறம் தா நம்ப பண்றோம் அங்கேயே வந்து ஒரு ஹியூமனோட ஒர்க் வந்து இருக்கு
கண்டிப்பா ஏன்னா அது வந்து இப்போ ஒரு அத நம்ம ஒரு ஒரு ஆளா பாக்குறத விட சோ இப்ப ஒரு ஆளு வந்து மூணு மிஸ்டேக் தான செக் பண்ண போறோம் சோ மூணு சிஸ்டமோட ஒர்க் ஒரு ஒரு பர்சன் செக் பண்ணிலால்ல அது அவனுக்கு டைமும் கம்மியாவும் ஆ ஒரு பேமெண்ட் சேலரி கொடுக்கறதுக்கான கம்பெனிக்கும் ப்ராஃபிட் உண்டு இல்ல
ஆமா அது அது உண்ம தா
சோ அததான் எல்லாருமே சொல்றாங்க சரி பத்து பேர் ஒர்க் பண்றாங்கன்னா ஒரு சிஸ்டமா வந்து ஒரு மூணு பேர் அ மூணு பண்ற மூணு ஏயி பண்ற ஒர்க்க ஒரு ஆள் பாத்துக்கலாம் அப்பிடின்ற மாரிதான் சொல்றாங்க பட் ஆனா அது எதுவுமே எனக்கு தெரியல சிஸ்டர் உங்க பக்கத்துல ஏதாவது கிளி கத்துதுங்களா
ஆ ஆமா
கிளி வளக்குறீங்களா
கிளி இல்ல வெளியில வீட்டு வெளியில கத்துது கேக்குதா அவ்ளோ கிளியரா
செமையா இருக்கு சிஸ்டர் கிளி கத்துறது இல்லப்பா அது வந்து எப்பிடி சிஸ்டர் கோயில் கிலியா இல்ல அப்பிடியே அந்த ஊர்ல ஊர் அது ஆக்சுவலி வில்லேஜ்ங்களா
வில்லேஜ் வில்லேஜ் தான்
சூப்பர் சிஸ்டர் என்னால சின்ன வயசுல கிளி பாத்தது சொன்னி எங்க ஊர்ல இப்ப கிளியே கெடையாது இருக்கு பட் ஆனா வர்றது இல்ல இப்போ எங்க ஊரு எங்க பின்னாடி வீட்ல இருக்கற மாமரத்துல வந்து ஒக்காரோ சிஸ்டர் மாம்பழம் சாப்பறதுக்கு சாப்பிடுறதுக்கு
ஓ ஆ இங்க வரும் டெய்லியும் வரும் முன்னாடி வீட்டு வெளியில வரோ கண்ணாடி இருக்கு டெய்லியும் அந்த கண்ணாடிய வந்து அது பாத்துட்டுதான் போவுமே அது பாக்கறவே சூப்பரா இருக்கோ அதான் ஃபோட்டோ எடுத்து வச்சுனு இருப்பேன் நானு
வேற லெவல் போங்க இல்ல கிளி வருதெல்லாம் வந்து நல்ல விஷயம் சிஸ்டர் அது ஒரு பாசிட்டிவ் வைப் மாரி சொல்றாங்க அதெல்லாம் கிளி பாக்குறதே ஒரு பாசிட்டிவ்னு சொல்றாங்க நறைய பேரு தெரியுங்களா
அ அ தெரியும் தெரியும்
ஆமா கிளி வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவ் வைப்புண்வாங்க ஆ நீங்க அது மாரி பாத்துதுன்னா ஃப்ரெண்டாக்கிக்கோங்க கிளிகள
ஆ செரி கண்டிப்பா அது வந் அது டெய்லியு வந்து கண்ணாடிதா பாத்துட்டு போகு ஆனா சூப்பரா இருக்கு அது பாக்கவே அது கூட அது விளையாடிட்டு இருக்கு அதுக் அதுக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரிது அப்பன் சொல்லி தெரிது அதா அதனால பாத்துட்டே இருக்கு ரொம்ப நேர பாக்கு அது
ஓகே ஓகே செரி சே நா வந்துட்டு கிளி வந்து மர உச்சி மரத்துல நிக்கு சிஸ்டர் நா வந்து அந்த சவுண்ட வெச்சுதா நானே கண்டுபிடிப்ப கிளி வந்திருக்கு அப்டின்றதே
பட் சரியா அக்யூரட்டா என்னால பாக்க முடியாது உச்சில இருக்கிறதுனால பட் ஆனா கிளியலா இருக்கு ஆனா எந் த சைடுல இருக்குன்தா தெர்ல சிஸ்டர் பட் முன்னாடி எண்ணிக்க வந்து இப்ப கம்மி ஆயிச்சு இந்த சைட்
அ ஆமா இப்ப கிளி எல்லா நெறையா பாக்குறது இல்ல கொறைஞ்சிச்சுதா
கண்டிப்பா அது வந்து நெறையா பேரு வேட்டையாடி விக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதுவு இருக்குன்னு நெனைக்கிற
ம் ஆமா ஆமா
அதல சேரி எப் நெறைய கிளி இருக்குங்ளா இல்ல ஓகே சிஸ்டர் ஓகே அடுத்த கால்ல பேசலாம்
ம்